ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நல்லாருக்
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக் கீங்களா
ஓ நல்லா இருக்கோங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஓ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருந்தா நீங்க போன டைம் ஃபங்ஷன்க்கு வந்திருந்தீங்கள்ல அப்போ நீங்க போட்ருந்த செயின் சூப்பரா இருந்துச்சு எவ்ளோ கிராம் உங்களுக்கு வந்துச்சு அது செயினு
அப்டிங்களா நல்லா இருக்குங்களா
ம் நல்லா இருக்கு கோல்டு இப்ப இந்த மாரில்லா இவ்வளோ சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சிங்களா எங்க வாங்குனீங்க எந்த கடையில வாங்குனீங்க
அது வந்துங்க அ கோல்டு மாதிரி கோல்டு கிடையாது
அப்படிங்களா நா கோல்டுன் நெனைச்சே அத பாத்துட்டு
கோல்டு மாறி டிஸ் சைன் நாங்க அப்டி செக் பண்ணி எடுத் த்து இருக்கங்க
அப்டிங்களா பாக்க நல்லா கோல்டு மாரியே க்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க பாத்தாலே இது கவரிங் நீங்க சொல்றது கவரிங் வகை எல்லா இல்லைங்க ரியலா கோல்டு எப்படி அந்த மாரி இருந்துச்சுங்க
அப்டி டிங்ளா நா வந்துட்டு இந்த மாரி கலெக்ஷன்ஸ் நல்லா யூஸ்ங்க எனக்கு ரொம்ப பிடிக் கிங்க கோல்டு வந்து வாங்கச்சிக்கங்க ஒரே டிசைன வாங்கி சும்மா திருப்பி திருப்பி போட்டதவே போட்டுட்டு இருக்கணும் அதனால இந்த மாரி நா வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சு வங்க டிரெஸ்ஸுக்கு மே சா ரொம்பவு காஸ்ட்லியா ப மாட்டே அளவான ரேட்டுக்கு
அப்டிங்களா
ஆமாங்க
சேரி சேரி
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதா
ஆமாங்க அத பாத்த உடனே நா வந்து நெனச்சே இதுவு இந்த கோல்டுல வந்து இவ்ளோ சூப்பரா கலக்சென்ஸ் எல்லா வந்துருச்சா நல்லாவு இருக் சூப்பராவும் இருந்துச்சு ஆனா பாத்தா கவரிங்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாரி இருந்துச்சுங்க
அப்டிங்களா சரி சரிங்க நா வந்துட்டுங்க சேரி அ ஸ்டோன் வெச்சதுல்லா பாத்தீங்ன்னா நைட்டு ஃபங்ஷன் போனுன் வெச்சுக்கோங்க ஸ்டோன் வெச்ச மாரி நா யூஸ் பண்ணிக்குவே அந்த மாரி வாங்கிக்குவே
அப்டிங்ளா
எல்லா டிரரெஸ்ஸுக்மே மேச்சாகுற மாரி வாங்கிக்குவே ஒயிட் ஸ்டோன் வெச்ச மாரி அப்பறம் பாத்தீங்ன்னா அ கோல்டு கோட்டிங்ல பாத்தீங்ன்னா அதுல ஒரு நாலஞ்சு டிசைன் வெச்சிர்க்கங்க சேரீ கெட்னா ஒண்ணு சுடிதார் போட்டா ஒண்ணு அந்த மாரி பட்டு சேரி ஃபங்க்ஷன் பெரிய க்ராண்டான பங்க்ஷன் போனா அந்த மாரி அ போட்டுக்குவங்க அதனால பாத்தா லிண்டா வரும்போதெல்லா புதுஸ் புதுசா கோல்டு டிசே போட்டு வறாங்களேன் எல்லாருமே நெனைச்சுக்குவாங்க
அப்டிங்ளா நானே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்ளா நானே அதேதா கேட் டே பாத்தீங்ளா
ஆமாங்க
நல்லா இருக் க்குங்க உங்க செலக்ஷன் சூப்பரா இருக் குது அந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு நா உங்கோட்ட அ ஃபங்க்ஷன்லே கேக்லா நெனச் சே எங்க என்கொஞ்சோ வே ஒர்க்குருக்குன் டக்குன்னு கெளம்பிட்டங்க இல்லனா கேட்டுருக்லா அப்டின் நெனச்சிட் இருந்தங்க
செரி செரிங்க உங்ளுக் வேனுனா சொல்லுங்க நா வேணா வாங்கி தர்றே உங்ளுக் ஒரு டிசைன் வேணா வாங்கி தர புடிக்குதான் பாருங்க
செரிங் செரிங்க இங்க இன்னொரு பஃங்க்ஷன் இருக்குன் சொன்னீங்க இந்த வீக்கெண்ட்ல அதுக் நீங்க வருவீங்ளா
அ வருவங்க நா வருவே உங்ளுக் வேணா கேட்லாக் வேணா கொண்டு வரட்டுங்ளா கேட்லாக் கொண்டு வரே ஃபோட்டோஸெல்லா நா ச்ச் அத பாத்தா ஃபஸ்ட்டு செலக் பண்வே நானு அது டிசைன்ஸ் கேட்டலாக்ல வெச்சிருக்கே அதுல எந்த டிசைன் புடிக்குதுன் சொல்றீங்ளோ உங்குளுக்
செரிங் செரிங்க செரிங்க அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நானு வருவே அப்புடி இருந்ச்சுனா நீங்க வாங்கிட்டு வந்திங்கனா கூட நாம் அங்க சேஞ்ச் பண்ணிக்லா ஏங்க
அ ஓகேங்க வாங்கிக்லா செரிங்ளா அ ஸ்டே பண்ணுவங்க கண்டிப்பா அப்பறோ சொல்லுங்க அப்பறோ உங்ளுக்கு எந்த க்ளீ எவ்ளோ இல்ல வேணுங்க
எனக்கு அளவா இருந்தா போதுங்க எனக்கு வந்து சிம்பிளா போட்டா புடிக் ரொம்ப பெருசா எ நா அன்னைக் குக்கு போட்டு அந்த அது நா அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு மாரி சிம்பிளா போட்டா போதுன் தோணுதுங்க
செரி செரிங்க
அ எனக்கொரு அளவுக்கு சிம்பிளா நீங்க எட்த்தா போது நீங்ளே வந்து சாய்ஸ் பண்ணிக்ங்க எனக்கு இது தா இப்ப எதுவு மைண் செட்ல இல்ல நீங்க உங்குளுக் என்ன சூஸ் பண்ணாலு எனக் ஓகேதா அப் பிரைஸ் மட்டு கொஞ்சோ கம்மியா பாருங்க ப
ஓகே ஓகேங்க
ட்டு மாறி வாங்குறதான் நீங்க சொல்றீங்க அதுலியே வந்து இயர்ரிங்ஸு இந்த மாரிலாம் வந்துருமா
பேங்கிள்ஸு உங்களுக்கு அப்டி வேன்ணாலும் எடுத்துக்லாம் ஒரே மாதிரி போடுவீங்கன்னா உங்ளுக்கு புடிக்கிம்னா அப்டி எடுத்துக்லாம் இல்ல அப்டின்னா தனித்தனியா வேண்னாலும் உங்ளுக்கு எடுத்துக்லாம் இது மேல ஒரே மாரி இருந்தா ஒரு பிளைனா அது தெரிஞ்சு போயிரும் இல்லைங்ளா அ ஹ கவரிங் மாரி அதனால நம்ம மாத்தி மாத்தி கூட இது பண்ணிக்லாம் நீங்க போடுவீங்ளா கவ்இயர்ரிங்ளெ போடுவீங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ ஏங்க என்னாச்சுங்க திடீர்னு பேசாம விட்டுட்டீங்க ஆ சொல்லுங்க கேக்குதா ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ நா ஹலோ சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்க மாட்டிக்கிதுங்ளா ஹலோ நீங்க பேசறது கேக்குதுங்க விட்டு விட்டு கேக்குதுங்க ஹலோ செரி பாருங்க நாளைக்கு வேணா நா கூப்பர்ற ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ லோ ஹலோ